கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
சேரிப்பா நம்ப பொதுவா ஒரு புடிச்ச எடத்துக்கு போயிருப் போ நெறையா எடத்துக்கு நா இப்ப டூருக்குலா போயிருப்போம் இல்லையா ஃபேமிலி கூட இல்லனா வந்து தோழிகள் கூட இதுவே நம்ப பெரியவுங்க கூடல அப்டியே போயிருப்போ அந்த எடத்த வந்து பாத்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும் அது மறுபடியு போகணும் அப்டின்ட்டு ஒரு தோணு எப்பவுமே வந்து நினைவா இருக்கட்டும் அந்த அதுல என்க்குலா வந்து பாத்தீங்கனா எப்போனா எதுனா எந்த எடத்துக்கு போனாலு அதுக் கனவா தோன்று மறுபடியு அந்த எட ட்த்துக்கு போயிட்டு இருக்க மாரி அது கிட்டத்தட்ட ஒரு மாச ஒன்ற மாச திடீர்னு கேப் விட்டு எப் பணோ வேணா அகைன் வரு அது போல உங்களுக் தி வந்து எனக்கு இந்த எட ரொம்பவே புடிச்சிருக்கு இந்த இந்த பயணம் அது போல எனக் மறுபடியு போகணு இல்ல இதுக்கப்பற வேற ஒரு எடத்துக்கு போ அப்டின்ட்டு ஏ ஏதேனும் எடங்கள் இருக்கா
ஆ கண்டிப்பா இருக்கு தோழி இப்ப பாத்தீங்கன்னா வந்து எ கணவரோட சித்தி வீடு அவுங்க இங்கே பக்கத்துல தா இந்த காரைக்கால் அவ்ளோதா காரைக்கால்ட்ட தா இருக் க அவுங்க வீடு அங்க வந்து நாங்க போவோ எப்போதுமே வந் ம் அ போறப்ப வந்து எங்க பே குடும்போ வந்து எல்லாருமே சேர்ந்துதா போவோ அ கேக் அங்க கெளம்புனோ அப்டின்னாலே எங் எங்க நாங்க வெளில போனோ அப்டின்னாலுமே எ கணவர் கூட தா நா வந்து வண்டில போவே ஆனா வந்து அங்க போறோ அதா அவுங்க சித்தி வீட்டுக்கு போற் வா அப்டின்னாக்கா அ எ கணவர் கூட வண்டில நீங்க வேணா வண்டில வாங்க நா வந்து இவ்ங்க அப் த்தமாவா எல்லாரு கூடயு சேந்தே வந்துட்றே அப்டின் சொல்ட்டு தா போவே ஏ அங்க அவுங்க கூட வந்து நா அதிகமா எ கூட வந்து அவுங்க வெளில வரவே மாட்டாங்க எங்க அத்த எங் மா எங்க மாமனார் எங்க நாத்தனார்ல்லா வந்து எ கூட சேந்து வெளியில எங்கயு வரவே மாட்டாங்க அவுங்க வீட்டுக்கு போறோ அப்டின்னாக்கா மட்டு தா அவுங்க கூட வந்து நா சேந்து போறதா இர்க்கு அதனாலயே வந் அந்த அவ்ங் கூட போறப்ப ரொம்ப ஜாலிய தா இருக்கு ரொம்ப ஸ்ரிட்டு அப்டின்லா ஸ் சொல்ல முடியாது ரொம்ப ஜாலியா இருக்கு ஆனாலுமே அவுங்க வந்து வெளியில அவ்வளவா எங்கயுமே கிளம்பவே மாட்டாங்க நா எ நானு எங் கணவர் மட்டுமே எங்க எங்க போனாலு வெளியில சுத்தி எல்லா பாக்க போறோ அப்டின்னாக்கா நா எ கணவரு எ குழந்த மூணு பேருதா போவோ அவங்கள வந்து வாங்க சேர்ந்து போகலா அப்டின்னாக்கா இல்ல இல்ல நாங்க வல்ல நீங்க போங்க அப்டின்னு சொல்லுவாங்க அதுனால வந்து அங்க போறோ அப்படின்னாக்கா அவுங்க கூட போவோ அங்க போகுபோது பாத்தீங்கன்னாக்க அப்படின்னாக்கா ந காரைக்கால் வீட்டுக்கு போயிட்டு சாப்ட்டுட்டு என்ன பங்ஷனுக்கு போனாலுமே சாப்ட்டு முடிச்சோமா தா எ அடுத்த கட கடனு எங்களோட காஸ்டியூம்ஸ்ல்லா மாத்திட்டு நாங்க பீச்சிக்கு போறோ அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோ பெரியவங்க எல்லாரு வீட்டுல ப்பாங்க மத்தபடி நாங்க ஆ நா எ நாத்தனாரு இன்னொரு நாத்தனாரு அந்த வீட்டுல உள்ள நாத்தனாரு எங்க கொழுந்தனாறு எல்லாருடமே சேந்துகிட்டு நாங்க ஒரு பத்து பைஞ்சி பேரு கிட்டத்தட்ட இருப்போ நாங்க எல்லாருமே டக்குன்னு பீச்சிக்கு கிளம்பிடுவோ அங்க பாத்தீங்க அப்டின்னாக்கா அவுங் காரே முக்கால் பீச்சுக்கு போக மாட்டோ அவுங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த பீச்சு போகுல்லியா கடற்கரையா அதுல வந்து அவுங்க வந்து அந்த அவுங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்ச தூரோ போனோ அப்டின்னாக்கா அவுங்களே வந்து அங்க நெறைய பேரு அந்த தெருல உள்ளவங்க எல்லா வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க குளிக்கிறத்கு மாரி எந்த டிஸ்டபன்ஸூ இல்லாம அவுங்க ஜாலியா குளிக்கிற மாரி அந் மாரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்டி இருக்குறப்ப இப்ப நம்மோனா அது போறப்ப நம்மளோட குடும்போ மட்டுந் தா இருக்கு எங்களோட குடும்போ மட்டுந்தா இருக்கு அங்க போய் ஜா ரொம்பவே ஜாலியா இருக்கு அரட்ட அடுசுக்ட்டு குளிச்சிக்கிட்டு அங்க போனோ அப்டின்னாக்கா கண்டிப்பா ஒரு ரெண்டு மண் நேரமாவது அந்த கடற்கரைக்குள்ள ஊறிக்கிட்டு இருப்போ போன் பண்ணி வீட்லவோய் எரும மாடு மாரி ஊரிட்டே இருக்காதீங்க டைம்மாய் வீட்டுக்கு கிளம்பணு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கால் வந்ததுகப்போறோ அப்புறந் தா நாங்க அந்த அங்கிருந்து கெளம்பியே வருவோ அது மாரி வந்து அங்க போனோ அப்டின்னாலே எனக்கு வந்து ரொம்பவே புடிக்கு அடிக்கடி போக மாட்டோ பக்கத்துல இருந்தாலுமே அடிக்கடில்லா போக மாட்டோ ஏதாவுது பங்க்ஷன் அப்டின்னா மட்டுமே தா வந்து அங்க போற மாரி இருக்கு அப்ப போறப்ப அந்த பங்க்ஷன் முடியுதோ முடியலையோ ஒரு பத்து நிமிஷ ஆகு வந்த பங்க்ஷன்ல தலைய காட்டுணோ அப்படிங்கறத மட்டும முடிச்சிக்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனமா டெரஸ் மாத்துனோமா பீச்சுக்கு போயிடுவோ அதுனால வந்து எனக்கு எப்போதுமே அங்க போக புடிக்கு ஆ அது வந்து ஒரு ஜாலியான எடோ அப்டின்னாக்கா ஃபே குடும்பத்தோட போறது ஜாலியான எடோ அப்டின்னாக்கா அதுதா
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு நீங்க சொல்லும்போது பீச்செனும்போது என்னோட சித்தி வீடு தா இருக்கு ஞாபகோ வரு அம்மாவோட தங்கச்சி வீடு சென்னையில இருக்கு அந்த வீட்டுக்கு போம்பொழுது எப்பவுமே கால்லே வந்து சூரிய உதயோ வந்து பாக்காது ஏனா பீச் வியூ வி ஜி பி பீச் இருக்கு இல்லையா அங்கதா இருக்கு எவீடு அங்கதா இருக்கு அப்டி இருக்கும்போது பாதிங்னா தா விஜிபி பக்கத்தில இத்தனால போயிட்டு வெளயாடிட்டு இது பண்றது மார்னிங் அஞ் ஒரு ஆறு மணிக்கு அது மாரிகுலா போயிடுவோ வரத்து ஒரு எட்டு மணிக்கு அந் மார்தா வரு பக்கத்துலயே இருக்கிறதுனால ஏனா வந்து சூரிய உதய போட்டு அப்பத எடுத்துனு போவாங்க கடல் சம்டைம்ஸ் வந்து நம்ம டிர்க் கூட பாக்கலாம் கிட்டிய உரம் இருக்கும் அது போல அந்த சூரிய உதல்லாம் பாக்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு அ ஒரு அழகான ஒரு பிளேஸ் எப்பவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு இது ஏன்னா இந்த ஒன் மந்த் லீவு இல்ல முழு ஆண்டு லீவா இருக்கட்டும் அறையாண்டு லீவா இருக்கட்டும் உடனே சி தீஊருக்கு போயிடுவோ சென்னைக்கு போயிட்டு அப்டியே பாரத்துட்டே வராமாரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெறைய இடங்கள் வந்து நாங்கள் போகும் பொழுது இந்த ஊட்டி கொடைக்கானல்லா வந்து தெரிஞ்சு அதெல்லாம் ஓகே நாங்கள் போயிருக்கோம் இன்னும் இந்த குளிர் பிரதர்ஷனலாம் அதெல்லாம் போகும்பொழுது அந்த ஒரு நினைவகம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு இதுவாவே இருக்கும் அந்த ஸ்னோவில்ல வெளையாடுனது அதெலாம் வந்து பாத்தினா கனவுல் அடிக்கடி வந்துட்டு போகும்
ம்
போகணும் அந்த ஸ்னோல வெளையாடுறது அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நீர் பிய்ச்சில வந்து போட்டிங் போனது அப்டின்னுட்டு நெறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போகணும் அப்பட மறுபடியும் ஏன்னா வந்து ஒன் நம்ளுக்கு இப்ப வந்து போய்டிட்டோம் அப்பின்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயம் வந்து பண்ணணும்ன்னு தோணும்
ஆமா
அதே போல எங்களுக்கு மலை ஏறத்துனா ரொம்பவே பிடிக்கும் அது வந்து லைஃப்பில வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்பத் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பருவதமல
ம்
சதுரகிரி அந்த மலைல்லாம் ஏறும் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா இருக்கும் ஹைக்கிங் பண்ண ஒரு பீல் எப்பவுமே தரும் ஏனா கடப்பற பொழிச்சி ஏறத்து ஏன்னா மேல போய் அதுவும் விடிகால்ல அப்டியே அந்த மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த சூரியன் வந்து ஏன்னா கிட்டத்த நம்ம மூவாயிரம் அடி மேல இருக்கும்பொழுது அந்த ஒரு விஷயம் வந்து அப்டியே மேகம் மூட்டம் பக்கத்தில் இருக்கும் அப்டியே சுற்றி அந்த இதுவு ஒடே பாக்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரம்மியமான காட்சிகள் வந்து நமக்கு இதுவாகும் அது வந்து எப்பவுமே மறக்க முடியாத இது மறுபடியு பருவதமலைக்கு போகணும் அப்டின்ட்டு ஒரு ஆசை எனக்கு ஆ ரெண்டு தடவ போயிரு மறுபடியும் போகணும் இன்னொரு தடவை அப்டின்ட்டு எப்பவுமே ஆசை இருந்த இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுற ஒரு விஷயம் இங்க போகணும் அங்க போகணும் அப்டின்னுட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு காஷ்மீர் போகணும் அப்டின்னு த ஆசை ஏனா காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டைம்ல வந்து அகின் போ ஏனா அப்போ வந்து போனதட பிளான் பண்ணும் போது அந்த துப்பாக்கி சொடு அந்த விஷயம் நடந்தது நாங்க பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு போயிட்டோம் அண்ண நாங்கள் அங்கே காஷ்மீருக்கு போகல உடனே வந்து மணாலிக்கு போனோ மணாலி சிம்லா போனு அதுனால வந்து பாத்தின்னா அந்த விட் மத்த பயணத்த மறுப்டியு தொடருணு அப்டின்ட்டு எனக்கு வந்து அந்த எப்பமே அந்த ஆசை எப்பமே இருந்தது காஷ்மீர் போய் அது சுத்
வந்து உங்க உங்க குடும்போ மட்டும் அப்டின்னு போவீங்களா இல்ல நெறைய சித்தி சித்தப்பா அந்த மாதிரி குடும்பத்தோட சென்
குடும்பத்தோட அதாவது எங்க குடும்பத்துல நாங்க அஞ்சு பேரு எங்க சித்தி வீட்டுல ஒரு நாலு பேரு எங்க அண்ணனுங்க ஒரு மூணு பே பேரு அப்டின்ட்டு நாங்க ஒரு பனெண்டு பேரு அந்மாறி போனோ ஆமா போன வருஷோ ஒரு பதினோரு பேர் போனோ ஒரு அண்ணா வர்ல அதுக்கு முந்துன வருஷோ ஒரு பன்னெண்டு பேர் போனோ
ம்
அப்டி போகும் பொழுது ஆ அது ஒரு ஜாலியா இருந்துது ஏன்னா நெறையா எடத்துக்கு போனோ நெறைய எடத்த சுத் சுத்தி பாத்தோ நெறைய ஃபுட்டு ஏனா தமிழ்நாடு ஃபுட்ட வந்து மிஸ் பண்றமாருக்கு அங்க சப்பத்தி ரொட்டி அதுமேரிதா இருக்கு
ம்
அது கொஞ்சோ சாப்பாடு மட்டு கொஞ்சோ கஷ்டமா இருந்தது மத்தபடி எல்லாமே வந்து சூ சூப்பராவே இருந்துது
ம் கண்டிப்பா குடும்பத்தோட போறோ அப்டின்னாலே ஜாலியா இருக்கூ
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது போகணுன்டு எனக்கு ஒரு ஆச உங்களுக்கு அதேமேறி வேற எதான எடத்துக்கு எனக்கு இந்த எடத்துக்கு போணு அப்டின்ட்டு இருக்கா
இந்த எடத்துக்கு போணு அப்டின்னாக்க என் கணவர் ரொம்ப வருஷோமா எனக்கு திருமணமாகி ஒரு அஞ்சு வருஷோ ஆயிருச்சு அஞ்சு வருஷோ அஞ்சு வருஷத்துலயு ஒவ்வொரு வருஷமு சொல்வாங்க வா ஊட்டி பொயிட்டு வர்லா ஊட்டி கொடைக்கானல் பொயிட்டு வர்லா பொயிட் ட்டு வர்லா அப்புன்னு சொல்ல ஆனா அதுக்கான சந்தர்பம் இன்ன வரைக்குமே எங்களுக் கெடைக்கவே இல்ல போகணு அப்புன் சொல்ட்டு ஃபுல்லா எல்லா பிளானு பண்ணுவோ அதுக்கப்புறோ வந்து எதாவ்து ஒரு சூழ்நிலைகளால வந்து அது அப்படே கேன்சல் ஆயிடு ஃபஸ்ட் திருமண த்துக்கு முன்னாடி வந்து கெளம்ப்லா அப்டின்ட்டு ஏற்பாடு பண்ணப்போ அப்பதா கொரோனா டைய டைமா இருந்துச்சி அந்த நேரத்துல வந்து அவ்ளோ தூரம்ல்லா போ முடியாத அளவுக்கு ஆயிடுச்சி அதுக்கப்றொ பாத்திங்கன்னா னக் கொழந்த பொறந்தது கொழந்த வந்து சின்ன கொழந்தையா இருக்கு அவ்ளோ தூரோ அழச்சிட்டு போனோ அப்டின்னாக்கா அது வந் து சரியா வராது அப்புன்னு சொல்ட்டு அத வந்து வேணா அப்புன் சொல்ட்டு அந்த பிளானு வந்து அப்டியே சொதப்பல் ஆயிடுச்சி அதுக்கப்புறோ இந்த வருஷமும் இதுவரைக்கு சொல்லிட்ருக்காங்க கண்டிப்பா போணு கண்டிப்பா ப்ப போணு அப்பின்ட்டு ஏற்கனவே வந்து அந்த எடோ வந்து குளுரூ அப்புன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல போனா கூட சரி ஓகே போயிட்டு வர்லா அப்புன்னு சொல்லலா ஆனா ஏ கணவர் எப்புடி சொல்லுவாங்கன்னா இந்த மார்கழி மாசோ நம்ம ஊர்லேயே க்ளைமேட்டு ரொம்ப குளூரா இருக்கூ பத் திங்ளா அந்த நேரத்துல கெளம்புணு அப்டிங்கற மாரிதா சொல்லுவாங்க அப் அப்டிங்கிறப்ப கொழந்தைய அழச்சு போறோ அப்டிங்கறப ரொம்பவே யோசிச்சிக்கிட்டு அந்த பிளான் வந்து எப்ப பாத்தாலுமே சொதப் இப்பலதா ஆயிட்டுதுக்கு எனக்கு அங்க போணு அப்டிங்கிறது ரொம்பவே ஆச என்னோட ஆசைக்காக இல்லனாலு என்னோட கணவரோட ஆசைக்காக கண்டிப்பா வந்து நா அங்க போணு அப்புன்னு சொல்ட்டு நா நெனச்சிட்டே இருக்க
கண்டிப்பா கண்டிப்பா அந்த எடத்துக்கு போய் பாக்லாம் ஏன்னா அது நல்லா நல்லாதா இருக்கூ ஏன்னா சில் கிளைமேட்டா இருக்கட்டு மரங்களு நெறைய அந்த காலத்துல அந்த ஷூட்டிங் பண்ண எம் ஜிஆர் காலம் அந்த விஷ்யல்லா வந்து பாத்திங்னா ஊட்டி அந்த மலைல காமி பாங்க அது ஆ கொடைக்கானல் பக்கத்துல கொடைக்கானல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளே போது சுத்தி பாத்துட்டு வர துக்கு பக்கத்து பக்கத்துலதா எல்லாமே இருக்கு ஆனா வந்து கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்டி கொஞ்சொ மைண்டு இது பண்ணோ அப்டின்னா ஒரு அழகான ஒரு ப்ளேஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிட்டு அழகா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த கிளைமேட் இங்க இப்ப இருக்குற வெயிலுக்கு அங்க போய் ஒரு மூனு நாலு நாள் தங்கிட்டு தாராளமா வர க்லா அதுமேரி வந்து து பிளான் போடுங்க கண்டிப்பா நல்லதா நடக்கு உங்க கூட பேசுனதுல ரொம்பவே சந்தோஷோ நன்றிங்க